ஹலோ கேக்குதா
ஹலோ
கேக்குதா
ஹலோ
எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஹலோ
ஆ கேக்குது
ஹலோ
கேக்குது கேக்குது உன கேக்குதா
ஹலோ
ஆ கேக்குது
கேக்குது இப்ப கேக்குது
ஆ சரி உங்களோட குரல் வந்துட்டு ரொம்ப மெது மெதுவா கேக்குது கொஞ்சம் சத்தமா பேசுங்க
இப்ப சத்தமா கேக்குதா
ஆ சத்தமா கேக்குது
ஆ சரி ஏதாவது கேளுங்க சொல்றேன்
என்ன பண்றீங்க இப்போ
சும்மாதான் படுத்திருக்கேன்
சரி துணில்லாம் தொவச்சிட்டீங்களா
ஆ தொவச்சி எல்லாத்தையும் மாடியில போய் காய போட்டாச்சு
செரி செரி மதியம் மதியம் என்ன சமையல்
மதியம் எலுமிச்சை சாதம் உருளை கிழங்கு வருவல்
உருளைக்கிழங்கு வருவல் காலியாக வி செ
இல்ல நான திரும்ப ஒரு தடவை நறுக்கி வதக்குனே
ஓ அப்டியா செரி செரி
ம் ஒரு நிமிடம்
ஆ செரி நான காத்திருக்கிறேன்
செரி ஆ சொல்லுங்க
ஆஹ் சரி அப்புறம் உங்களுக்கு கல்லூரி எப்போ
எனக்கு கல்லூரியில இருந்து எந்த ஒரு அழைப்பும் இன்னும் வரல ஆ அவங்க கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன் பண்றோன்னும் சொன்னாங்க
ம் செரி செரி செரி
எப்டியும் கெழந்த் முந்தை கீழ இருக்கா
ஓ தொலைக்காட்சி பாத்துட்டு இருக்காளா
ஆமா
ஓ செரி செரி
ஆஹ சொல்லுங்க முதல முதல்ல நானு காதுல ஹெட் போன் மாட்டியிருந்தேன் அதான் கேக்கல
ஓ அப்டியா
ம்
செரி செரி இப்ப நல்லா கேக்குது
ஆ செரி
ம்
வேற என்ன சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க
நான் வந்து பேசுவதற்காக ஆட்களிடை ஆட்களை தேடிட்டு இருந்தேன்
ஓ
ஓவர் கிட்டய கேட்டுட்டு இருந்தேன்
ஆ செரி செரி
தங்கை வந்துட்டு இன்னும் சிறிது நேரத்தில வேல நானே உனக்கு கூப்பிடடு்றேன்னு சொன்னான்
ஓ செரி செரி
சரி இன்னும் கொஞ்ச தான் இருக்கு இன்னொரு பன்னெண்டு கிட்டதான் இருக்கு முடிச்சிடலாம் அப்டின் இருக்கேன்
செரி செரி
உம் ஏய் தம்பி இங்க தான் இருக்கானா
ஆமா அவனையும் வேணா சேத்துக்கோங்க
அவனை கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்ட்டான்
எனக்கு தெரிஞ்ச அவனும் வெட்டியாதான் இருக்கான்
அவனுக்கு ஏதோ கல்லூரி சம்மந்தமான ஏதோ ஒரு ஆஹ ஏதோ ஒரு இதுல இருக்கேன்னு என்று சொன்னான்
ஆமா ஏதோ ஒரு மடிக்கணில வச்சு இது பண்ணிட்டு இருக்கங்க
ஆஹ அதனால அவங்கிட்ட கேட்க முடியல
செரி செரி
இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும் உங்ககிட்ட ஒரு ஆறு பேசிட்டோம்னா அதுகப்புறம் என் தங்ககிட்ட ஒரு ஆறு பேசிட்டம்னா அஹ எப்படியும் ஒரு நாப்பத்தைந்து சதவீதம் நிறைவடைஞ்சிரும்
சரி நம்ம பேசுறது எதையாவது பத்தி எடுத்து பேசனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன்
ஆ எளிமையாதான் எளிமையாதான் இருக்கும் ஆனா நம்ம வந்துட்டு குறிப்பிட்ட நபரோட பெயர குறிப்பிட கூடாது இல்லையா
குறிப்பிடக் கூடாது ஆனா ஏதாவது ஒண்ண பத்தி வேற ஏதாவது ஒரு விஷ்யத்த பத்தியோ பேசலாமே ஏன்னா இப்படியே ஆறு காலையும் பேச முடியாதல்லவா
உம் ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் என்ன பண்லாம்
உம் அடுத்த இது பேசும்போது எதையாவது ஒண்ணு யோசிச்சு வைங்க அத வச்சு நம்ம பேசலாம்
ஆஹ நம்ம வந்து முதல்ல என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஹ தெளிவுபடுத்திக்கலாம்
ஆ ஏதாவது ஒரு விஷயம் இந்த விஷயத்த பத்தி ஒரு பத்து நிமிடம் அவ்ளோ தான் எ இதுல எதயுமே குறிப்பிட தேவல யாரோட பேரையும் குறிப்பிட தேவல எதுவுமே செய்ய தேவல எதாது ஒரு அ உதாரணத்துக்கு ஒரு மயில பத்தியோ இல்லன்னா ஒரு நாட்ட பத்தியோ அப்டி ஏதாவது பேசலான்ல
ஆ பேசலாம் ஆனா நாட்டோட பெயரை குறிப்பு விடக்கூடாது
உம் புரியுது இதெல்லா ஏதாவது ஒரு பொருள் பத்தி ஒரு பொருள் பத்தி இப்ப ஏன்னா எனக்கு இப்ப வந்து நானும் என் தங்கையும் ஒரு முடிவு பண்ணிருக்கோம் எங்க கிட்ட புடவைகள் அதிகமா இருக்கு ஆனா அதுக்கு அந்த புடவைகல போட்டா அதுக்கு ஏத்த மாதிரி நகைகள் எதுவும் இப்ப எங்க கிட்ட இல்ல
சரி
அத வாங்குறதுக்கு நாங்க முடிவு பண்ணியிருந்தோம் அதோட விலைகள் இதை பத்தி எல்லாம் பேசலாம்ல அந்த மாதிரி ஏதாவது
ஓ சரி சரி சரி
பேசலாம்ல
ஆஹ் பேசலா கண்டிப்பா பேசலா எப்போ நகைகள் வாங்குறது எங்க இருக்கீங்க
தெரிய நாங்க நெறைய ஆஹ் இதுல பாத்தோ ஊடகங்கள்ல பாத்தோ நெறைய வெப்சைட்ல தேடி பாத்தோ ஆனா இ தங்கை சொல்றா நேர்ல பாத்து வாங்ன மாதிரி இருக்காது அதனுடைய தரம் ப பாத்து வாங்கனோ அப்டினு சொன்னா அதனால நாங்க யோசி யோசிச்சுட்டு இருக்கோ எதுல வாங்கறது நேரடியா வாங்கவா இல்ல ஊடகத்துல வாங்கவான்டு யோச்சுட்டு இருக்கோ
ஆஹ் எனக்கு புரியறது எனக்கு என்னமோ அவளோட ஆலோச ஆனா நல்லதுன் தோணுது ஏன்னா நம்ம நேர்ல பாத்து வாங்கணும் ன்னா கொஞ்ச நம்ளுக்கு புடிச்ச மாரி தரம் க நல்லா இருக்கான்னு பாத்து வாங்கிக்கலா இல்லயா
ஆமா ஆனா நேர்ல வாங்கனம்னா ஆனா அன் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கடைக்கு போய் விசாரிச்சே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அன் அ அ ஆஹ் கழுத்துல அந்த ஆரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது கேட்டதுக்கு ஆயிரூபாய் இல்லனா இரண்டாயிரரூபாய்க்கு சொன்னாங்க ஆனா அ - அதே இது நம்ம ஊடகத்துல பாத்தோனா ஐ ஐம்பது சதவீதம் கம்மியாவே இருக்குது அதா நா யோசிக்கிறேன்
ஓ அப்டியா இல்லன்னா நீங்க ஒன்னு பண்ணி பாருங்க
என்ன இது என்ன பண்ணலா
முதல்ல ஒண்ணே ஒண்ணு மட்டு வாங்கி பாருங்க ரொம்ப விலை குறைவானதா பாத்து ஒண்ணே ஒண்ணு வாங்கி பாருங்க அதோட தரம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்டினா அதுக்கப்புற நீங்க ஊடகங்கள் வாயிலா வாங்குறத வந்துட்டு நீங்க இது பண்ணுங்க
ஆஹ இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கு
உம் மொதல்ல வந்துட்டு அதோட தரம் எப்டி இருக்குன்னு நம்ம ஒரு தடவ உறுதிப்படுத்திட்டோம்னா தெரிஞ்சிறோ இல்லையா
ஆமா கண்டிப்பா உங்களுக்கு க்கு ஏதாவது ஊடக வழி அஹ் இந்த மாதிரி நகை விற்பவர்கள் தெரிஞ்சா கொஞ்ச அனுப்பி விடுங்க
ஆஹ் கண்டிப்பா நா அனுப்பி விர்றே
ஆஹ் ஏன்னா ரொம்ப தேவைப்படுது நாங்களு தேடி பாக்குறோ நீங்க ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்ச அத தேடி அனுப்பி பாருங்க அனுப்புங்க நாங்க பாத்துக்றோ
கண்டிப்பா எந்த மாதிரியான ஆபணங்கள் வந்துட்டு நீங்க இது பண்றீங்க கழுத்த ஒட்டி இருக்கிறதா இல்ல மாலை போல இருக்கிறதா
மாலை மாதிரி
ஓ ரொம்ப பெரிய மாலையு வேணா இல்லையா
பெரிய மாலைனு வேனா எப்படி இருக்குனா இப்போ லே இப்போ இதா வைரலா போயிட்ருக்குற ஒண்ணு எப்டி சொல்றது ஆ ஸ்ரீனிவாச கல்யாணம் மாலை அப்டின்ட்டு ஒன்னு போயிட்டு இருக்கு அது வாங்குனா நல்லா இருக்கு
இப்போ கழுத்துக்கான ஆபரணம் மட்டும் பாக்குறீங்களா இல்ல கைகளுக்கும் வளையல
கழுத்துக்கு மட்டுமே போதும் கைகளுக்கு நாங்க கல்லான கண்ணாடி வலையல் வைத்திருக்கிறோம் வேணும்னா எனக்கே நல்ல ஆஹ் கடை தெரியும் அங்க கொஞ்சம் நல்ல விலை கம்மியாதான் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நெறைய நெறையா வந்து ஆஹ் வச்சிருக்காங்க நெறைய விதவிதமா வச்சிருக்காங்க அங்க போயி நாங்க கைக்கு வாங்கிக்லாம் இந்த கழுத்துக்கான அந்த ஆரம் மட்டும்தான் கெடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு
செரி நான் எனக்கு தெரிஞ்சவங்களிடலாம் கேட்டு சொல்றேன் நீங்களும்ஹ அது என்ன சொல் சொல்லுவாங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க
ஆஹ் சேரி சேரி கண்டிப்பா சேரி வேற என்ன சொல்லுங்க அப்றம் அவங்களுக் இன்னைக்கு முதல் நாள் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள்
ஓ சரி இண்டாவது தங்கை
இரண்டாவது தங்கையும் வேலை செய்து கொண்டிருக்கிறாள்
ஓ செரி செரி அவள் சாப்பிட்டாளா காலையில
இப்போதா சாப்பிட சாப்பிட போனா என்ன சாப்பாடுன்னு கேட்டா நான் இந்த பண்ணி வச்சிருக்கேன் அப்புடின்னு சொன்னேன் போய் சாப்பிட போறா
ஓ சரி சரி
உம்
நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டு விட்டீங்களா
மதிய உணவா மதிய உணவு நான் காலை உணவே ஒரு பத் தரைக்கு தான் சாப்பிட்டேன் அதனால எனக்கு இன்னும் பசிக்கல ஒரு மணிக்கு மேல இல்லன்னா ரெண்டு மணி அளவுல தான் மத்திய உணவு சாப்பாடு சாப்ப
ஓ சரி சரி அப்படி என்றால் நானும் அப்டி தான் சாப்பிடாண்டி
நீங்கள் நீங்க இன்னைக்கு காலையிலயே சாப்பிட்டீங்கல்ல உங்களுக்கு இன்னும் பசிக்கிலையா
ஆஹ் இன்னும் சிறிது நேரம் ஆகும் சிறிது நேரம் கழிச்சு சாப்புடுவே
செரி செரி உங்கள் தம்பி கூட ஏதோ ஒரு அஹ் சாப்பாடு செய்ய சொல்லி அனுப்புனா ஒரு ச ச அது என்ன சொல்வது உருளைக்கிழங்க வச்சு ஒரு தீன்பண்ட மாதிரி ஒண்ணு செய்ய அனுப்புனா இல்ல அத வந்து என்ன பண்றாங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ம அவிச்சு நல்லா அந்த அவிச்ச உருளைக்கிழங்க தோல் உரிச்சு மசிச்சு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கார்ன்ப்ளவர் அதாவது மக்காச்சோள மாவு சோள மாவு இதெல்லாம் சேத்து
ஆ எனக்கு புரிகிறது ஆ ஒரு நிமிடம் எனக் ஒரு கா அ கால் வருகிறது நான் வந்துட்டு என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கூப்படவா
ஆ கண்டிப்பா கண்டிப்பா ம் ஓகே
ஆ நன்றி